இருக்கீங்க
நல்லாரு
நல்லாருக்கோ வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
ஆ நல்லாருக்காங்க உங்க வீட்ல எல்லாரு
எல்லாரு நல்லாரு
இப்ப பசங்க ம் சாச்சிங்களா சாப்டீங்களா
ஆமா ச மத்தியான சாப்பாடு முடிஞ்சு நைட்டு ஒரு இரவு இனிமே தா சாப்டணு
ஓ ஓகே ஓகே செரிங்க மத்தியான என்ன சமச்சீங்க இரவு என்ன சமைக்க போறீங்க
மத்தியானம் வந்து வெல மீன் கொழம் மீன் கொழம்பு ஆ இறாலு பொரிச்சது ரசோ
செரிங்க செரி வெல மீன் கொழம்புனா எப்டி வப்பீங்க இந்த கொழம்பு தேங்கா அரச்சு வப்பீங்ளா இல்ல தேங்கா அரக்காம வப்பீங்ளா அப்டிங்களா அது எப்டி வப்பீங்கனு கொஞ்சோ சொல்றீங்களா
ஃபஸ்ட்டு ஒன் மொதல்ல வந்து அந்த தேங்கா இருக்கு மொதல ம் தேங்காய துருவி மிக்சில போட்டுட்டு அதுக்கப்பறோ கூட அது கூட வந்து அந்த உள்ளி இருக்குல சின்னவுள்ளி கூட கொஞ்ச நல்லா இருக்கு சின்னவுள்ளி மஞ்ச பொடி மொளவு பொடி கொஞ்ச நல்ல மொளகு போட்டாலு போடலா ஆப்ஷன் தா அது போடணாணு போடலா இல்லாட்டா போடறேண்டா இம்ட்டுக்கோனு தண்ணி வுட்டு நல்லா நல்லா அரச்சு எடுத்துட்டு அதுக்கோடு மீன வந்து ம் இன்னைக்கி நாங்க வந்து துண்டு வெல மீன் தா வாங்குனோ நல்லா கழுவா அவ்ளோ வேல இல்ல
ஓ அ முழுசா வாங்காம சிறு சிறு துண்டுகளா வாங்கனீங்களா
துண்டுனா வந்து மொ மொத்தமா கடைல லா நறையா துண்டு வச்சிருவாங்கல்ல பெரிய மீன வெட்டி வெட்டி துண்டு வெச்சிருப்பாங்கல்ல
ஆஹ் புரிது அதாவது இப்ப கிலோ கணக்குல முழுதா முழுசா வாங்கனுனா நம்மளுக்கு அது ஒரு வில கிலோ கணக்குல அந்த மாதிரி
ஆமா அது வேற வரு அது கொஞ்சோ ரேட்டு வந்து கூடுதலா இருக்கு
ஓ சேரிங்க சரி
அத வந்து அதுக்கப்றோ வந்து சட்டில கொஞ்சொ வந்து அரப்பா வந்து
ஆமா
அந்த அரப்ப ஊத்திட்டு ரெண்டாவது புளி புளிய வந்து கரச்சு ஊத்திட்டு தக்காளியு பச்ச மொளகு ஆனா இந்த இதுக் வளமீனுக்கு வந்து மாங்கா போட்டா கொஞ்சொ நல்லா இருக்கு
ஓ ஆ இதுல வந்து நம்ம மாங்கா மட்டு கொஞ்சொ புளி வந்து எப்டி நம்ம புளி ஊத்துறப்போ மாங்கா போட்டாலு எப்டி நல்லா புளிக்கும்லா அது பரவால இல்லயா
காக்க இத பொறுத்து மாங்கா கொஞ்சோ புளிப்பில்லட்ட கொஞ்சொ கூடுதல் புலி ஊத்துலா மாங்கா புளிப்பிருந்துனாமா புளிப்பிருதுனா கொஞ்சோ கொறச்ச புளிப்பூ புளி ஊத்தணு ஊத்தி அத நல்லா கொதிக்க வெச்சிட்டு ஆமா எல்லா மீனயு சாப்டுவோ ஆனா இது கொஞ்சோ நெத்திலினா கொஞ்சோ கஷ்டந்தா என்னது
என்னென்ன மீன் வகைலா நீங்க சாப்டுவீங்க
நெத்திலி மீனு சால மீனு எங்க ஊர்ல எல்லா இந்த மீ இந்த வக மீனு தா கொஞ்சோ நறையா கடைக்கு
சேரிங்க அதாவது ஆஹ் நெத்திலி சால அந்த மாதிரி எங்க ஊர்லல்லாம் வந்து நெத் த்திலி சால சங்கரா அப்றமா நறைய மீன்கள்லா அது வந்து செஹப்பு கலர்ல சொல்லுவாங்கல்ல ஆனா அதல்லா நாங்க சாப்ட மாட்டோ அதல்லா கெடைக் ஓ செஹப் அஹ் நவர அஹ் நவர நவர ஆனா அது சங்கரா சொல்லுவாங்க
வந்து சங்கராந்துச்சு நாங்க நவரன்னு சொல்லுவோ நீங்க அத சங்கரான் சொல்றீங்க நாங்க அது நல்லா சாப்டுவோ எனக்கு நல்லா புடிக்கு அது
ஓ நவர் ரெட் கலர் மீன் சாப்
ஆமா
செரி அப்றோ இந்த நீங்க எறால் வந்து சின்ன எறாலா பெரிய எறாலா
அந்த வெள்ளக்கா வெள்ள எறால் இருக்குல்ல அது
ஆமா ஆமாம்
வளர்ப்பு எறாலுன்னு சொல்லுவாங்க
ஓ வளர்ப்பு ற எறா அப்ப கடல் அஹ் கடல் எறா எப்டி இருக்கு
அது அது வந்து சொவப்பு கலர்லயு எறாலுண்டு வெள்ள கலர்லயு எறாலுண்டு நாங்க ஆனா வெள்ள கலர்லதா எப்பவு வாங்குவோ
ஓ செரிங்க செரி அ செவப்பு கலருக்கு என்ன காரணோ வாங்காதது
அது வந்து கய யெப்பவோ ஒருக்காக அது வாங்குறது சொவப்பு கலரு
அப்டிங்களா செரி எனா வந்து ஒரு சில பேருக் கு எறால் சாப்ட்டா வயிறு வலி எடுக்கு அப்டிலா சொல்றாங்க அதெல்லா உண்மையா அப்டிங்களா எனக்குல்லா அப்டி இல்ல ஓ சேரிங்க சேரி ஆனா வந்து இது நம்ம நெத் திலி மீன் சொன்னீங்கல்ல குட்டி குட்டியா இருக்குல்ல ஒரு சில பேருக்கு வந்து குட்டி நெத்திலி ஒடம்புக்கு நல்லது ஆனா அந்த குட்டி நெத்திலி சாப்ட்டா ஒரு சில பேருக்கு லூஸ் அதாவது வைத்து போக் க்கு வாமிட் வருமா அ அதனாலயே அவங்கள்ளா வந்து சிறு நெத்திலி அதாவது சின்ன சின்ன நெ த்திலியா எதுமே வாங்க மாட்டாங்ளா அப்டிங்ளா அதெல்லா உண்மயா அது நா கேள்விப்பட்டிருக்கேன் அதை பத்தி தெரியல
இல்லயா அது தெரில எனக்குந் தெரில ஆனா வந்து நெத்திலிதா நெத்திலி மீனு சால மீனு ஒடம்பு க்கு நல்லதுன் சொல்வாங்க இந்த சின்ன மீனெல்லா இருக்கல்லா ஆமா நெறைய சத்து கெடைக்கு
ம்
பெரிய மீன விட சின்ன மீன் மீனுதா ரொம்ப சத்து கெடைக்கு ஆனா அதெல் நம்ம மக்கள்லா அதுதா ஒதுக்குதோ
ஆ புரிது புரிது புரிது ஏனா வந்து அதா அது வந்து ஒரு சில பேருக்கு ஒத்துக்க மாட்டீக்குதுல்ல அதனால இருக்கு அதா சொல்றல்ல ஒரு சில பேர் சொல்றாங்க அது வந்து வயித்து போக்கு வருகுது வாமிட் வருது அப்டின்னு ஓகே ஓகே இர சேரிங்க இரவுக்கு என்ன சமைக்க போறீங்க
இரவுக்கு சோறு வெச்சாச்சு
சேரிங்க நைட்டு இர இரவுக்கூ சாப்பாடுதானா வெள்ள சாப்பாடுதானா
இல்ல அப்டி இல்ல எப்பமா ஒருக்காதான்
சரிங்க சரி நீங்க க பிரெக்னென்டா இரு க்கீங்கன்னு சொல்ருக்கீங்க இரவு அவ்ளவா வந்து வெள்ள சாதோ சாப்டாதீங்க வெள்ள சாப்பாடு
ஆமா சொல்லுவாங்க நானு எப்மா ஒருக்கா மீன் கொழம்பு நா இது புடிச்ச மீன் கொழம்பா இருந்தா வெள்ள ச ஆமா
சரிங்ளா ஏனா வந்து அதுக்குன்னு ரொம்ப அதிகமா எடுத்துக்காதீங்க
புடுச்ச மீன் கொழம்பு இருந்துன்னா நைட் இரவுக்கு வந்து வெள்ள சாதந்தான் எடுப்பாரு
ஆமா கரெக்ட்டுதா அதான் மீன் கொழ மீனெல்லா ரொம்ப எடுத்துக்கோங்க மீனு அப்றமா வந்து கீர வகைகள் முக்கியமா வந்து டெய்லியு நீங்க அதாவது தினமு நீங்க மீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லதுதான் உங்ளுக்கு என்னென்ன மீனெல்லா இருக்கோ அதெல்லாமே எடுத்துக்கோங்க அந்த நெய்மீன் சொல்லுவாங்ளே நெம்மீனு அது சூற அ நெம்மீன் சூற ஆனா வந்து சூற வந்து அதிகமா சாப்பட கூடாதுன்னு சொல்லுவாங்க கர்ப்பிணி பெண்கள் அது வந்து எதோ சூடு இருக்கு பால் கர சம்திங் அதாவது பால் வராது அப்டின்னு சொல்லுவாங்க அந்த காரண்ந்தெல்லா அதுவு அவ்ளவா எடுத்துக்காதீங்க நல்லா வந்து ஆரோக்கியமான உணவா எப்புமே எடு த்துக்கோங்க
கருப்பு சூறன் சொல்லுவாங்க அந்த வெட்னா வந்து ஈரல் மாரி கருப்பு கருப்பா இருக்கு சூற மீன்ல
ஆ நீங்க வந்து கொஞ்சோ என்னது புரில
கருப்புச்சூற கருப்புச்சூற
ஆ பாத்திருக்கேன்க்கா நடுவுல முள்ளு கிட்ட வந்து கருப்பா இருக்கு
ஆமா கருப்பா அழகாடி ஈரல் மாரி இருக்கு ஆ அந்த சூற நல்லா புடிக்கு
கேக்குதுங்ளா தோழி
கேக்குதுங்ளா தோழி ஆ கேக்குது
ஹலோ தோழி கேக்குங்ளா
ஆ கேக்குது கேக்குது
முள்ளு கிட்ட கருப்பா இருக்கு அந்த இதானே ஒரு மாரி ரத்த கலர்ல ஆ சரிங்க தோழி சரிங்க சரிங்க இப்போ நீங்க இப்ப இரவுக்கு ஆ இப்ப இரவுக்கும் மீன் கொழம்பு சாப் வெள்ள சாத மீன் கொழம்பு ரசங்ளா செரி செரி ஆ முப்பொரிச்ச மீனுங்ளா செரிங்க செரி எங்க வி வீட்டுல வந் இன்னக்கி எங்க வீட்டுல வந்து மதி மதியொ வந்து ஆ தயிரு வெண்டைக்கா பொரியல் நாங்க வந்து இது வெண்டைக்கா பொரியல் வந்து தேங்கா அரச்சி போட்டா சாப்ட மாட்டாங்க வீட்லனா ஒரு சில பேரு அவுங்களுக்கு வந்து வெங்காயொ தக்காளி அதெல்லா வதன் வதக்குணு அவுங்களுக்கு ஆ எண்ணெயில வதக்கி அப்பறமா வந்து கொஞ்சமா மெளகாத்தூ அதாவ்து வத் வத்தல் பொடி மஞ்ச பொடி இது போட்டுட்டு அந்த வெண்டைக்காவ லைட்டா மொதலே வறுத்து வச் வச்சிர்னு ஏன்னா வந்து கொலகுலன்னு ஆயிடுல்ல தண்ணி ஊத்துனொன்னா அதனால வெறு சட்டில மொத லைட்டா வறு
ம்
ஆ மொத் வெறு சட்டிலும் பது வருத்து வைக்கணும் வருத்து வச்சீங்ன்னா உங்களுக்கு வந்து அது வந்து சாப்டதுக்கு கொஞ்சொ கொல கொலன்ருக் காது அதுக்கப்புறமா நீங்க அத போட்டு நல்ல கொஞ்சோ தண்ணி ஊத்தி மொளகாத்தூள் அதாவ்து மெளகா தூள் சொல்லுவோல்ல வத்தல் பொடி மஞ்சத்தூளு இதெல்லாம் போட்டு கொஞ்சொ உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சீங்ன்னா அது ஒரு டிஃப்ரெண்டாருக்கூ கொஞ்சொ வித்தியாசமான சாப்பாடா இருக்கூ அதா நம்மோ ஆ எனக்கு ஒரு ஹிந்து சகோதரி ஒருத்தங்க சொன்னாங்க
நா அந்தந்த பீட்சா வச்சு வச்சது இல்ல சாப்ட்டது இல்ல அப்டி
ம் அந்த மாரி வச்சி பாருங்க உங்களுக்கு புடிக்காத உணவு
தோரண் தா வப்போ தோரம் கேள்விபட்டிருக்கீங்கள்ள
ஆ புரியுது நீங் து உங்களுக்கு பிடிக்காத உணவு இருக்குல்ல அதெல்லா வந்து கொஞ்சொ வெங் அ வெங்காய தக்
வெங்காய தக்காளி வதக்கி சாப்ட்டிங்க அப்டின்னா கொஞ்சொ
கோ அதே பாத்துட்டு நீங்க இப்ப வதங்கி சாப்டுங்க
செரி ரிங்ளா
ஆங் செரி
ஆ வேற என்னா சொல்லுங்க ஆ ஆ குடிச்சாச் ச்சதா அ தீணி ஆ குடிச்சாச்சு நீங்க குடிச்சீங்ளா
ஆங் குடிச்சாச்சு ஹலோ
சேரி சரி தேனீர்ல்லங்ளா பண்ட வகைகள் எதுவு இல்லைங்ளா
பண்ட வகைகள் சிப்ஸு தாருக்கு
செரி செரி இன்னைக் ஆ செரி எங்க வீட்ல வந்து இன்னைக்கி பண்ட வகை கள்ள வந்து வட பருப்பு வட சமோசா இவ்ளோம் பண்ணி நாங்க இன்னைக்கு சாப்ட்டோ
சாப்ட்டோ
வீட்டுக்கு வாங்க சாப்பல்லா சரிங்ளா
கண்டிப்பா கண்டிப்பா தோழி
ஆர் ஏனாம நம்ம கொழந்தைகள தா பாக்கணு ஆரோக்கியமான உணவு எதுவ்மே நல்ல ஆரோக்யமா
ஆரோக்கியம் எதுவுமே நல்ல ஆரோக்கிய ஆமா அதும் இல்லாம இப்ப வந்து வெயில் காலம் வேற
என்ன தோழி
இப்ப கோடை காலம் வேற
ஆமா ஆமா ஏன்னா இப்போ காலநிலைவலா ரொம்ப மாற்றம் அதுனால வந்து நம்மளுக் எதுவுமே பண்ண முடியாது வெயில் காலத்துல மழையா இருக்கு மழ காலத்துல வெயிலா இருக் அதுக்கு ஏத்தவாறுதா நீங்க உங்க ஒடம்ப நீங்க பாத்துக்கணு செரிங்களா குடும்பத்துல எல்லாரையு கேட்டதா சொல்லுங்க பாத்துக்கோங்க முக்கியமா உங்களுக்கு சொல்ற அறிவுர ஒன்னு என்னனா நல்ல ஆரோக்கியமான உணவா எடுத் துக்கோங்க மீன் வகைகளா இருக்கட்டு கீர அது போன்று கொஞ்சோ ஆரோக்கியமா எடுத்துக்கோங்க செரிங்ளா செரிங்க தோழி வணக்கம் பாத்துக்கோங்க நன்றி வணக்கம் தோழி
ஆ செரி நன்றி